ஏய்
வணக்கமா
ஆ வணக்கம் தோழி நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கமா நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கோ தோளி வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
உ நல்லாருக்காங்கம்மா உங்க வீட்டுல கணவர் நாத்தனா ரு எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க தோழி காலை உணவு சாப்ட்டீங்களா தோழி
உ காலை உணவு பாத்தீங்கனா இனிமேதா தயார் பண்ணணுமாம் இப்ப பக்கத்துல இருக்கிற எடத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல குப்பைகளல்லா எரிச்சு ஆ ரொம்ப கருமையான புகை வந்து நம்ம கிட்ட நமக்கு வருதுமா என் நம்ம பாத்தீங்கன்னா அந்த புகய வந்து சுவாசிக்குபோது நமக்கு பயங்கர உடல்நல கேடு வரு இல்லயா அத பாத் தீங்கனா அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கறாங்க குப்பைகலலா ஏ ச்சி எல்லா புகையு பாத்தீங்கன்னா என்னோட எ வீட்டயே சுத்தி வருதுமா அதனால மட் ட்டு இல்லாம காற்று வந்து ஆமா அதனால மட்டு இல்லாம காற்று பாத்தீங்கன்னா அதிகமா மாசுபடுதாமா
உ சரி தோளி நீங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்க வேண்டியதானே தோழி புகார் பண்ண வேண்டியதானே பஞ்சாயத்து ஆபீஸ்ல
அப்புறமா பண்ணலாமா பக்கத்துல இருக்க வீடுங்கறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகற மாரி இருக்கு
இல்ல தோழி இப்ப பாத்தீங்கன்னா அ சொல்லுங்க அது வந்து உங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது உங்க சுத்தி இருக்கற எல்லாருக்குமே அந்த பிரச்சனைதா தோழி வரும் அதனால நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாருமே சொல்லுங்க இதே மாரி குப்பையே எரிக்ககூடாதுன்னு சொல்லுங்க இல்லன்னா பஞ்சாயத்துல போயிட்டு நா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவே புகாரு குடுத்துருவே அப்படின்ற மாரி நீங்க சொல்லி பாருங்க தோழி குப்பையை வந்து எரிக் அடிக்கிறது மிகப்பெரிய தவறு தோழி ஏன் பாத்தீங்கன்னா இப்ப குப்ப இப்ப பாத்தீங்கன்ன குப்பகாரங்கல்ல வராங்க இல்லிங் யா குப்பை அள்ளுபவர்கள்ல்லா வராங்க இல்லையா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் தனியா மக்கற பொருள் தனியா மக்காத பொருள் தனியா பிரிச்சு பிரிச்சு குடுக்கறதுதா தோழி நல்லது ஏ உங்க ஊருக்கு அதே மாரில்ல வரமாட்டாங்களா தோழி
இல்ல அந்த மாரி இல்லையே அது மாதிரியான குப்பையை எடுக்கறதுக்கு ஆட்கள் வர்றதில்ல
அதையுமே போய் நீங்க பஞ்சாயத்துலயே சொல்லலாம் தோழி ஏனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஊர் மே பாத்தா பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு காலை உணவு டெய் இது வரைக்குமே வந்து குடுக்குறாங்க தோழி அவங்க பாத்தீங்கன்னா காலையலயே வேலைக்கு வந்துருணும் காலையல அஞ்சு மணிலந்து ஆறு மணிக்குள்ள அவங்க வந்து வேலைக்கு வந்துருணும் வந்தாக்கா வந்த இடத்துல பாத்தீங்கன்னா உணவு அவங்களுக்கு தயாரா இருக்கும் அவங்களுக்கான உணவ சாப்ட்டுட்டு அவங்களுக்கான பணியை அவங்க தொடரலாம் தோழி அவங்க ஊர் இல்ல இதுக் முன்னாடி பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா போயிட்டு பஞ்சாயத்துல கம்ப்ளைண்ட் குடுங்க தோழி புகார் பண்ணுங்க தோழி
ஆ சரிம்மாம் அ நீங்க சொன்ன தகவல் வந்து எனக்கு பயனுள்ளதா இருக்கு நா போய் புகார் சொல்றம்மா ஆமா இப்ப பிளாஸ்டிக் எல்லாமே எரிக்கறதுனால பாத்தீங்கன்னா அ கார்பன் மோனாக்சைடுன் ஒரு கெட் ட்ட ஆ ம் வாயு வந்து நம்ப சுவாசிக்கும் போது நமக்கு கேன்சர் மாதிரியான வியாதிகள் எல்லாம் உருவாகும்மமா அது மட்டும் இல்லாம ம் ஆ ஆமா நம்ம அதோட நுரையீரலும் பாதிக்கப்படுமா குப்பைகள இப்ப வாகனங்கலந்து வர புகைகளும் பாத்தீங்கன்னா நம்ம நம்பள பாதிக்கதா செய்யுது அதனால பொது போக்குவரத்த வந்து அதிகமா பயன்படுத்தலா அப்படிங்கறது ந்து ஆ சில கருத்து இருக்குமா அதிகமா வாகனங்கள இப்ப மாதிரியான வாகனங்கள தவிர்த்துட்டு அ பொது போக்குவரத்த பயன்படுத்தலா அப்டிங்கற மாதிரியான கருத்தும் இருக்கும்மா
சரி தோழி நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் உண்மை தா இது பாத்தீங்கன்னா நம்பள நம்பகிட்டே இருந்தே கூட இந்த ஆரம்பம்ங்க ஆரம்பிக்க ம்மே இல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமா இப்ப ஒரு பக்கத்துல இருக்கற கடைக்கு போகறதா இருக்கட்டும் இல்லன்னா பக்கத்து வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் நம்ம ம் தொட்டத்துக்கல்லா நம்மளோட டூவீலர தா எடுக்கறோம் அது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாரி காற்று மாசடைவு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலைல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து உயர்ந்துருச்சு இல்லையா அதனால நம்ப வந்து பொது போக்குவரத்த இப்ப நீங்க சொன்ன மாரி பொது போக்குவரத்த பயன்படுத் இல்லனா நம்ம கிட்ட சைக்கிள் இருக்கும் இல்லையா மிதிவண்டி அத வந்து பயன்படுத் த்தலா அது பயன்படுத்துறன் பாத் த்தீங்கன்னா நமக்கு உடம்புமே ஆரோக்கியமா இருக்கும் காற்றுமே மாசுபடாது நம்ம எக்ஸசைஸ் பண்ண மாதிரியமே இருக்கும் தோழி
ஆமாம்மா சைக்கிள் மிதிக்கிறது அப்படிங்கறது உடலுக்கு நல்ல ஒரு ஆ எக்சசைஸ்மா அது நல்ல ஒரு உடற்பயிற்சி அது அ அத கூட நல்ல முறையல அத நம்ப தினம்மமே பண்ணலா
அ ஆ சரி தோழி நீங்க நல்ல தகவல் தா தோழி சொல்லிருக்கீங்க சொல்லுங்க தோழி
நீங்க என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள்ளா
உடற்பயிற்சி பாத்தீங்கன்னா நா காலையல பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சி தா தோழி பண்ணுவே தோழி
சொல்லுங்கம்ம
காலையல பாத்தீங்கன்னா நா நடைபயிற்சி உங்களுக்கு கேக்குதா தோழி நா பேசுறது
ஆ கேக்குதுமா. கேக்குதுமா பே பேசுங்கமா
காலை நேரத்துல பாத்தீங்கன்னா நான் நடைபயிற்சி செய் பண்ணுவே தோழி பாத்தீங்கான காலையல ஆறு மணிலந்து ஏழுமணி வரைக் ஓ ஆ ம் சன்னு பேசிட்டே இருக்கங்க தோழி நம்ம சந்தைக்கலாம் தோழி பேசுவோம் தோழி
ஆ செரிம்மா இப்ப கூட உடற்பயிற்சின் பாத்தீங்கன்னா நாம்ம உடற்பயிற்சின் பாத்தீங்கன்னா காலையல எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா அ. நம்ம ஆ ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆ ட நடைப்பயிற்சி நடந்து பாத்தீங்கன்னா அ அது வந்து உடல உ டலுக்கு ரொம்ப நல்லது நடைபயிற்சி சில சில யோகாக்கள் ல்லாம் இருக்கு அதாம் அந்த மாதிரியான உடற்பயிற்சில்லா நம்ம பண்ணலா அப்புறம் பாத்தீங்கன்னா ஆ அப்படினா அது மாதிரியான சத்துக்கள் நிறைந்த உணவுகள காலையல எடுத்துக்கலாம்மா ஆ காலை உணவுது கொஞ்சம் அதிகமா சாப்படணும் நல்ல சத்துக்கள் நிறைந்த உணவு சாப்பி அப்படிங்கிறது மருத்துருத்தோட கருத்து உணவுகள எடுத்துக்கலா உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது மதும் பாத்தீங்கன்னா சிறிதளவு சாதம் மா காய்கறிகள் அ பொரியல் அந்த மாதிரியான உணவு சாப்பிடலாம் அ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அ ஆ ரா கி வந்து கூழம் செய்துட்டு அதுவையே சா கொழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே ஐ நா வந்து. அ கொடுத்து பழக்கிறாங்க அது பாத்தீங்க உடம்புக் க்கு ரொம்ப நல்லது அது ராகி அ அந்த மாதிரி திண்ணை அந்த மாதிரியான கொடுக்குறாங்கமா கூழ் மாதிரியான சாதங்களயு தயார் பண்ணி கொடுக்குறாங்கம்மா அதயும் நல்லது உடம்புக்கு ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள்லா அதெல்லா சாப்புட மாட் டாங்கம்மா அரு சி சாதமெ அந்த மாதிரியான அ அவுங்க சாப்புட மாட்டாங்கம்மா
ம்ஹும் சரி சரி வேற எந்த மாதிரியான உணவுகள்லா தோழி நீங்க குடுப்பீங்க
ம் நான் என்னுடைய குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அ குடுக்குறது பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பருப்பு சாதம் கொடுப்பம்மா பிஸ்மல்லா பாத்துன் சொல்லிட்டு ஒரு சாதொ அல்ல பாத்தீங்க ஒருத்த
ம்
த பொடிய தயார் ணி சேர்ப்பே அதுல பாத் தீங்கன்னா பட்ட வரமல்லி மிளகு ஜீ ரகொ அது மாதிரியான ஆ சில வா காரத்துக்கு சேர்ப்பம்மா கடைசியா பாத்தீங்கன்னா அதுல நெய் கொஞ்ச அதிக அளவுல சேர்த்து இறக்கும் போது நல்ல வாசனையா இருக்குமம்மா அது
ம்ஹும் தோழி இது பட்டையெல்லாமா தோழி சேப்பீங்க அதுல
ஆமா பட்ட கிராம்பு மிளகு ஜீரகொ வரமல்லி ஆ அந்த ஆமா வர மிளகா இதெல்லா மிதமான தீயில வறுத்துட்டு மிக்சில சேர்ப்பம்மா
சரி தோழி எதுக்குமே பருப்பல்லா வந்து சேர்த்தீங்ளா தோழி
ஆமாமா பருப்பு சேத்து பண்றதுதா அது வந்து பிஸ்மெல்லா பாத்து அ
அஹ என்ன பருப்பு தோழி சேப்பீங்க அதுல
வர பருப்பு பாதி பயத்தம் பருப்பு பாதியம்மா கார வச்சுட்டு ப்ப குக்கரு நம்ம ஒரு டம்ளர் சாதத்துக்கு ரெண்டு டம்ளர் அரிசி வைப்போம் அப்படின்னா மூணு டம்ளர் தண்ணி வைக்கனு மூனு டம்ளர் தண்ணி வச்சு அதுல வந்து இத்தி பாத்தீங்கன்னா புளியோட மிளகாத்தூள் சேர்த்து அதோட மிளகாத்தூள் சேர்த்து அத சேத்து அ அது கூட அதனா கொதிக்க வச்சுட்டு அதை சேருண சேத்து நல்லா நல்ல கொடியாவ்து அதுல தீவிட்டு ஆ உ கடுகு போட்டு தாளி கொடுக்கணு
ஆ
அ ஆமா ஆமா அந்த மாதிரிதா நா வந்து அந்த சாப்பாடு தயார்பன்